ஹலோ
கேக்குதா
ஆன் கேக்குது
ம் என்ன பண்ற
சும்மா தா இருக்கே ம்
நானு சும்மாதா இருக்க என்ன தூங்கிட்ட போல தூங்கிட்டியா
ஆமா அப்ப தூங்குன அதுக் அப்புற ஆமா அப்ப தூங்குனதுக்கப்பற எந்திஸ்ட்டே அஞ்சு மணிக்கு எந்திஸ்ட்ட
சேரி சேரி டீ எல்லா எது போடலயா
இல்ல பாட்டிக்கு அப்பா மட்டு காஃபி வச்சு குடுத்துட்டு
ம்
நா எது குடிக்கல
ம் ம்
தங்கச்சி வன்ட்டாளா ஸ்கூல்ல இருந்து
ஓ வந்தா அவ டுஷனுகே கெளம்பி போயிட்டா
ம்
ம் இன்னைக்கு ஒன்னு நடந்துச்சு நா அப்றோ சொல்ற உன்ட்ட
ம்
ம்
பாட்டி என்ன பண்றாங்க
எங்க பாட்டி இருக்குது சும்மா லொட லொட லொடன்டுருக்குது எதோ ஒன்னு பண்ணா கூப்ட்டுட்டே இருக்கு
ம் அம்மா வந்துட்டாங்களா வேலையில இருந்து
ஓ வந்தாச்சு வந்தாச்சு
ம்
வீ ஜே சித்து பாத்தியா
இல்ல இன்னு பாக்கல அதா தூங்கிட்ட
ம் நேத்து போட்டதே நா இன் முந்தா நேத்து போட்டதே நா இன்னைக்குதா பாத்த ரெண்டன சேத்து பாத்த இப்பதா பாத்துட்டு வந்த
ம்
ம்
முந்தா நேத்து போட்டது அது பாத்துட்ட இது மட்டு
ம் ம்ஹு சரி சரி காலேஜ்ல முடிஞ்சா வேல நீ போ வேண்டாமா
முடிஞ்சு அதா இன்னு மார்க்சீட் குடுப்பாங்க அது எப்போ குடுப்பாங்க அது ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகு
ஆ நா அது இன்னு அதுன்னா அதெல்லா கரெக்டா தா குடுத்துட்டு இருக்கே அ அதோடதா நா கரெக்டா தா போட்டே அது அவங்க தெரியலையாமா அந்து ஒன்னு சொல்லலையாமா நா சொன்னக்கு அப்ற தா அன்னைக்கே
ம் ம் எதா இருந்தாலுமே நம்மளு ஒரு டைம் படிச்சு பாக்கணுல
நா அதா சொன்னே நீ படிச்சு பாத்து போட்டுருக்கலாம்ல அது பக்கத்துலயே தெளிவா போட்ருக்கு நெட்டு இல்ல நா கவனிக்ல அப்டினு சொன்னா இப்ப எப்டியு மறுபடி வந்துருமாமா மறுபடி வந்தக்கப்பற இன்னொரு டைம் போடலா அப்டினு சொன்னாங்க
செரி செரி உங்க கிளாஸ்ல எத்தன பேரு
அது நானு இன்னு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ஆனா அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்துட் டு என்ன பண்றாலுகனே தெரில நா இப்போதா கூப்ட ஒரு பொண்ணுக்கு அவ எடுக்கவே இல்ல இன்னொரு பொண்ணு அவதானான்னு கூட தெரில அவுளுக ரெண்டு பேருமே வருவாளுகலானு தெரில
உங்க வீட்ல கேட்டியா கேளு சீக்கிரோ கேளு நா அவ்ளதா சொல்லுவ ஏனா அப்ப போய் கேட்டு அப்ப விட்லன்னு சொல்ட்டாங்கன்னா கஷ்டோ
நா அதா அடுத்த வாரோ சொல்லிருவ
ம் என்கி ட்ட அவ சொன்னா நா வந்துட்டு அப்பதா சொல்ல சொல்லிருக்கேன் நான் சொன்ன இல்ல முன்னாடியே சொன்னாதான பேச முடியு
ஆ நா அவ எனக்கு நேத்து பே ச முடில நீ பாத்ததுனால நா அவள அதபத்தி அவள ரொம்ப என்னால பேச முடில அப்ப நா என்ன சொன்னனா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போய் எப்டி சொல்ல முடியு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னனா எப் எப்டி என்ன இப்போ வந்து சொல்ற ப பதினஞ்சு நாளைக்கு போன்னே போய் சொல்ற அது எப்போ வந்திருக்குந்தானேர இப்போ வந்து சொன்னா நாங்க என்ன பண்றது அப்டின்ற மாரி கேப்பாங்க அப்ப நான் அப்ப போய் சொல்ல முடியாது நான் கொஞ்சோ முன்னாடியே சொல்றேன் அப்டின்னு சொன்னே இல்லனு சொன்னா அடுத்துமா அடு த்த வாரோ இதுக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்பறோ வேணா சொல்லி க்லா சொல்ற நான் அடுத்த வாரோ வேணா சொல்ற
ட்டி சொன்னா நானு இதா சொன்ன அப்ப சொன்னா அவளு இதா சொன்னா அப்டின்னு
ம்
ம் ஹ
நா பாக்லா நா என்ன நெனச்ச இப்போதைக்கு சொல்ல வேண்டா இன்று கொஞ்சோ நாளாகட்டு அப்டின் சொன் பாத்தா நே நேத்து வந்துருந்துச்சு இந்த மாரி இ எக்ஜாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூவா வந்து கேட்டு வந்திருந்துச்சு அப்ப எப்டி அந்த பொண்ணு சொன்னா இன்னொரு பொண்ணு இல்லைன்ட்டு அவ்ளக்கா பேச மாட்ட அவ அவன்ட்டதா நா கேட்டேன் அன்னைக்கு அந்த இதெல்லாம் போட்டன் அப்ப அவன் என்ன சொன்னானா ஒரு மாச த்துல வந்துரு
ம்
இ இது வந்து ஒரு மாசத்துலயே அதுவு வந்துரு அப்டின்னு சொன்னனால சேரி அப்ப வந்து பேத்துக்கட்டம் வந்துச்சா அப்ப இன்னும் போல
ம்
ஆனால ஒரு அடுத்த வாரோ அந்த மாரி சொல்லீர்லா அப்டின்னு நெனச்
சேரி சேரி எனக்கென்னா அன்னைக்கே உன்னை வேலைக் போனு சொன்னாங்கல்ல அப்ப எதுக்கோ விடுவாங்கன்னுதா தோணுது
புரில
அன்னைக்கே உன்ன வேலைக்கு போனு சொன்னாங்கல்லடி அப்ப எனக்கு இதுக்கு விடுவாங்கனுதா தோணுதுன
எனக்கு என்னனா இப்ப உங்களுக்கு உ அவுங்க அன்னைக்கே வேலைக்கு போ சொல்ட்டாங்க உங்களுக்கு வேலைக் போதுனு வெச்சிருந்தா நீ எங்காச் வேலைக்கு போ காபின்ட்டு என்ட்ட சொல்லிருப்பாங்க அவங்க ஒரு வேல பாத்துக்க வேண்டி எதுக்கு போறன்னு சொல்ல மாட்டாங்க இப்புவு அவங்க என்ன சொல்றாங்கனா அவுங்க சொல்ற மாரி இருக்கணு அப்டின்னு சொல்றனால நா ஏன் அத கேட்டுட்டு அவங்க சொல்ற மாரி அப்ப போகணு அதனால நாங்க போகல
ம் ம்
இப்ப இதுக்கு எனக்கு இதுக்கு வந்துங்க எனக்கு வந்துட்டு விடமாட்டங்க விடமாட்டாங்கன் தோணுது ஏனா பதினஞ்சாயிரோ பதினஞ்சாயிரத்துக்கு அவர் போய்ட்டு பொதுவான செலவுக்கே போயிரு ம்
க்லா செரியா ரொம்ப ஓவராலா பண்ணாங்கன்னா விட்ரு நீ எதுக்குமே போகாத எதுமே பண்ணிக்காத வீட்லேரு நா என்னங்றே அப்டி சம்பார்ச்சு குடு த்து தா நீ வீட்ல ஒங்க வீட்ல அப்டில்லா இருக்கணுன்லா கடயவே கடயாது நீ வந்து ட்டு அவுங்களுக்கு வேண்டிதா நீ வேலைக்கு போறும்ல சொல்ற ம்
நா என்ன கேப்பே ஏனா முடிஞ்சளவுக்கு நா பேசி பாப்பே எனக்கு என்னென்ன பண்ணனுன் தோணுதோ அதல்லா பண்ணி நா போகணுன் நெனைப்பே
எல்லாமே பண்லா அதுக்கு மேல ரொம்போ இரு இல்ல ஆறு மாசத்துக்குள்ள இது பண்ணிருவோ அப்டின்னாங்கன்னா நீ அப்டி அப்டி ஒரு பட்ட வேலைக்கே போவேண்டா நீ வீட்லயே இரு அவுங்க சொல்றத பண்ணிக்காத எதுமே பண்ண வேண்டா ரொம்போலா போய்ட்டு ரொம்போ இதுக்கு வேண்டில்லா எது பண்ண வேண்டா பாத்துக்லா என்னனு
ம் ம்
சாப்ட்டியா மதியானோ
ஓ சாப்ட்டே ரச சாப்பாடு
ம்
ம்
என்ன அந்த இது பாத்தியா சீரிஸ்ஸு
உம் என் பாக்ல அது பாத்தே அந்த லைஃப் ஆஃப் டேஞ்சரின் அது பாத்தே இது பாக்ல நீ எது கேக்ற யூடியூப்ல இருக்க சீரிஸ் தான கேக்ற
ம் ம் ம் அதுதா கேக்குறே
ஆ ஹா அது பாக்ல நீ பாத்தியா
நா அது பாக்குறதே இல்ல நீ தானே பாக்றேன் சொன்ன
பாக்லான் நெனச்சே சாருவு அவ ஃபுல்லா பாத்துட்டாலாமா
ம்
ம் ம் சேரி பாப்போ என்னன்னு ம் வேலதா என்ன பண்றதுன்னே தெரில்ல போ கடுப்பாருக்கு
இது ஒண்ணு அனுப்பிருக்காங்க நா அது என்னன் கேட்டுட்ருக்கே பாத்தா நம்ப வேணா ஒர் நாள்க்கு வந்து கேக்லா நா ஒன்க்கு அத அனுப்புறே அது என்னன் ஃபுல்லா கேட்டுட்டு
ம் ம் அன்னைக் கேட்டீல அது என்னாச்சு ஜோ ஹோ
என்னது
ஜோ ஹோ லடி
ஆ அது இன்னு அது அவுங்க அத பத்தி எதுமே பேசல அதுக்கப்றோ ஒரு பொண்ணு கூட வந்து கேட்ருந்தா அதுல மாரி என்னாச்சு எப்போழுந்து அப்டின் சொல்லி கேட்ருந்தா அதுக்கு இன்னோ அவ எதுமே இதுவே பண்ல அதா சேரி ஒரு கொஞ்ச நாள் போட்டு கேக்கலா கூப்டு வர கேக்கலா எனா அவ அவ மாமான் சொன்னா அவ ஆட் அந் இதுல வந்துட்டு அவரயு இது பண்ற ஆட் பண்ற அவர் எல்லாமே வந்து சொல்லுவாரு அப்டின் சொன்னா வந்து சேரி இப்ப அவர் இருக் பண்டா எப்போ எப்போ நம்ம எ போய் கேக்கணு அப்டின் சொல்ட்டு கேக்கல இன்னொரு பொண்ணுருக்கா அவளு அவளுங்க ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸு சே அவட்ட வேணா கேக்கலா அப்டின் சொல்லிட்டு
ம் செரி பாபோ என்னன்னு ம் நீங்க சொல்லி வெச்
எனக் அங்கருந்து கொண்டுவந் குடுத்தாங்க
இங்க சொல்லி வெச்சுருந்தோல
ஒ பசங்க
ம் என்னது
இருக்கியா
ஆ இருக்கே சொல்லு சொல்லுடி
ஹலோ
ஆ சொல்லு சொல்லு ஹலோ
ஹலோ